ப்ரென்
ஆ எ ஆ சொல்லுங்க ஃப்ரெண்ட் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா தோழி வீட்டு வேலைகள பாத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க தோழி
அதே தா தோழி வீண் தா என்ன பண்ண முடியு
ம் அப்புறோ தோழி சமையல்ல்லா முடுச்சுட்டீங்களா
ஆ அதெல்லா என்ன மதர்இன்ல்லா பண்ணிட்டாங்க
அப்படியா செரி செரி ஆ முடிச்சுட்டே தோழி இப்பதா முடிச்சுட்டு இது உட்காறே இப்பதா சாம்பார் செஞ்சே
ஓகே ஓகே
ம் அப்புறோ தோழி
நீங்க தா சொல்லணு எல்லாரு வீட்ல இல்ல இன்னைக்கு வேற கிராமத்து வாழ்க்கனாலே இப்படித்தா இந்த ஃபங்க்ஷன்னா எல்லாரு ஒன்னா போறது இன்னைக்கு எ சிஸ் டர்க்கு வந்து அந்த மாப்பிளை வீட அவுங்க வீட பாக்க போயிருக்காங்க
ஓ அப்டிங்ளா
ஆ ஆ
அது ஒரு கல்யாணம்னாலே ஒரு இதுதா தோழி அது ஒண்ணு ஒண்ணும் பாக்கணு ப்ராசஸஸ்சு ஆ எல்லாமே இருக்கு இதுல நம்ம என்ன பண்றோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பொண்ணு பாக்க போனோனா செட் ட்டாயிச்னா அவுங்க வந்து சாப்ட வரது அப்றோ மாப்ள வந்து சா ப்ட வரது ஒரே மாத்தி மாத்தி பண்ணிட்டு அப்பறமா எங்கேஜ்மெண்ட் பண்வாங்க நிச்சயதார்த்தம் முஞ்ச பிறகு கல்யாணோ அதுக்கு நாள் குறிக்கணு ஒரே வேலதா அவுங்க வீட்ல அப்போ
ஆமாமா ரொம்ப வேலையாதா இருக்காங்க அதா ஏ ஹஸ் வந்து ஆர்கனைசரா இருக்காரு எல்லா ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு
ம் அது அது மாதா இருக்கு தோழி நம்ப இன்னு கொஞ்சோ நம்மளு ஹெல்ப் பண்ணாதா அவுங்களுக் கொஞ் இது இதுவா இருக்கு தனியா அவுங்களு பண்றதுக்கு இதுவா இருக்கு கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுனா அவுங்களு ம் ம் சேரி ஒன்னு பரவால்ல உங்க ஹஸ்பண்ட் இவ்ளோனா ஹெல்ப் பண்றாரு
அவரு எல்லாருக்கு ஹெ பண்ணுவாருங்க
ம் சேர் சேரி தோழி ம்
சொல்லுங்க அவரு எல்லாருக்கு ஹெல்பிங் டென்டென்சி தா எல்லாருக்கு பண்ணிட்ருப்பாரு எந்த டைம் யெல்லா யோசிக்க மாட்டாரு ஹெல்ப்புன் கேட்டா பண்ணிருவாரு
ம் அப்டிதா இருக்கணு தோழி சேரி தோழி இப்ப எப்டி போ இப்போ போயிட்டாங்ளா இப்போ கல்யாண நிகழ்ச்சிகள்ல அந்த கேட் ரிங்லா எங்க செலக்ட் பண்வியாங் செலக்ட் பண்ணுவாங்க ஊருள்ளயே இரு
அங்கேயே இருக்கு செ எங்க சித்தப்பா அங்கேயே சொல்லிரு பாருன் நெனைக்கிறே அந்த லோக்கல்லயே வந்து இருப்பாங்கல்ல
ஆமாமா
நல்ல கேட்ரிங் சர்வீஸா சொல் ஆமா இன்னைக்குதா டிசைட் பண்ணுவாங்க எப் ப எங்கேஜ்மண்ட்டுன் சொல்லிட்டு
ம்
நா வேற ஒர்க் லொகேஷன்க்கு ஷிஃப் ட்டாகனு அதுக் முன்னாடி எ எங்கேஜ்மெண்ட் வெச்ட்டாங்னா கொஞ்சோ ஈஸியா இருக்கு எனக்கு
ம் ஆமா உங்களுக்கு வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கு விடுங்க தோழி நீங்க சொல்லிடுங்க முன்னாடியே சொல்லி வச்சிடுங்க அவுங்ககிட்ட சொல் ட்டீங்னா அவுங்க அதுக்கு தகுந்த மாரி சொல்வாங்கல்ல அந்த டைம் போறோ இல்லனா வந்து கூட இல்ல நீங்க வந்து கூட தா போயி
போ வந்துட்டு போய் போ வேண்டியதா
ம் நீங்க அப்டிதா பண்ணுங்க நீங்க ம் தோழி வேற என்ன நீங்க எதோ சொல்லுங்க தோழி நா சாம்பாரு தா செஞ்சே உங்க உங்க மாமியாரு யென்ன செஞ்சு வெச்சாங்க
அவுங்களா சாம்பார் பீட்ரூட்ல பொரியல் பண்ணி வெச்சாங்க
ம் இப்ப டெக்னாலஜில்லா பாருங்க தோழி யெல்லா வளர்ந்துருக்கு யெல்லாமே வளர்ந்துடுச்சு இப்போ
நோ நோ
இல்லையா இப்ப ஏ ஐ ன்னு சொல்றாங்க அத பத்தி எதனா உங்களுக்கு தெரியுமா
ம் இப்ப நம்ம யூஸ் யூஸ் பண்ற யெல்லாத்துலயு ஏ ஐ வந்துச்சு நம்ப நம்ப செய்ய வேண்டிய து டேடு டேட்டு எக்டிவிடிஸ் இதெல்லா பண்ணலாமா சஜ்ஜசன் கேட் க்கிற அளவு ஏ ஐ வளந்துச்சு இப்ப நம்ம ஸ்பீக் பண்றனாலு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுனாலு ஈஸியா ஏ ஐ மொழி கத்துக்க முடியு நல்ல டெக்னாலஜி தா அது
ம் ஆனா ஒரு சிலர் அது கொஞ்சோ இது அது இதுன்றாங்க ஆனா அது நல்லது தா பந்து இது வரைக்கு வந்ததுல இருந்து
ம் இதுவரைக்கும் நம்ம பெனிஃபிட் நம்ப எடுத்துக்குதல் தா இருக்கு தோழி அது
ம்
எல்லாரு சொல்லுவாங்க பட் நம்ப எடுத்துக்கிறது தா இருக்கு
ம் மின்னலா நம்ளுக்கு எதனா ஒண்ணு தெரியனுன்னா நம்ம எல்லா எடத்லயு விசாரிக்கணு ப்ப அதுலயே இல்ல மெ பொய்ட்டு அதுல போட்டோனா நம்ளுக் அதுக்கான ஆன்சரும் கெடைச்சுருது இப்ப எங்கயு நம்ம இது பண்ண வேண்டியதா இல்ல இப்போ டெக்னாலஜி தா தா வாழந்ருக்கு இப்ப படிப்பு விஷயத்லயு பாத் திங்ன்னா ஏ ஐ வந்துட்டுருக்கு படிப்பு விஷயத்லயு அது எடுத்தா நல்லதா தோழி இப்போ ஏ ஐ பத்தி எடுக்றாங்க படிக்றாங்கன்னா நல்ல
ம் பண்ணலாங்க அது வந்து வேல்யூ இருக்கு எந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கு அதுக்கான எஃபெக்ட் வந்து நம படி கு முடிக்கு போது இன்டர்ன்ஷிப்போ எதனா ஒரு கோர்ஸோ பண்ணணு அது ரிலேட்டடா நம்ம பண்ணோனா எங்க இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த ஃபீல்ட்லுமே நம்ளுக்கு ஜாப்
ம் அதா தோழி இப்போ
லதா இருக்கு
ம் இப்ப நம்ம ஒரு இன்ஜினியரிங் எட்த்து படிச்சு முடிச்சுட்டோனா அதுக்கப்ரோ என்ன பண்லா தோழி இப்போ
அதுல வந்து ஒரு கோர்ஸ் அந்த ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கோர்ஸ் பண்ற எடத்துலயே அந்த சென்டர்லயே வந்து கம்பெனி அது பண்லா அதுலயே இன்டர்வியூ அட்டன் பண்ணி ம் இன்டர்வியூ அட்டென் பண்ணலா அவுங்களே ஆஃப் கேம்பஸ் அந்த மாரி கேம்பஸ்லா அனுப்புவாங்க அந்த கோஸ் சென்டர்லே
அந்த சென்டர்லயே நம்பளுக்கு இது பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணி விடுவாங்க நம்ம அப்டியே கூட பொய்ட்லா
ஆ அந்த ரெஃபரன்ஸ் வந்துச்சு காபி பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்லா இல்ல காலேஜ்லியோ கூட இன்டர்ன்ஷிப்லா கொண்டு வருவாங்க காலேஜிலியு கேம்பஸ் கொண்டு வருவாங்க அதையு அட்டன் பண்ணோன்னா நம்ம ரெண்டுத்தையு பாத்தோனா
ம் அதா தோழி பசங்ளுக்கு தெரியமாட்டேங்து இப்போ முடிச்சுட்டு என்ன பண்ண போறோ என் ம்
இந்த மாரி நெறைய பேரு இருக்காங்கள தோழி அதனால பயம் பயோ வரு ஆனா நம்ம ஒரு கான் பிடெண்ட் குடுத்தா ஒன்னுல்ல பசங்களுக்கு கான்பிடென்ட் குடுத்தா அவங்களுக்கே தெரியு இது பண்ணலா அது பண்ணலா
அதா கொஞ்ஜோ யாருன்னா கைட் பண்ணா என்ன படிக்லா இப்போ நம்ம முடிச்சுட்டோ ப்ளஸ் ட்டுனா அதுக்கு அதுக்கப்ரோ என்ன படிக்கலான்னு ஒரு தெளிவு குடுத்த பசங்க டிசைட் பண்ணிப்பாங்க அது யாரு குடுக்க மாட்றாங்க இப்போ எதுவுமே படிக்காத இது பட்சாலு வேஸ்ட்டு அது பட்ச்சாலு வேஸ்ட்டுன்னா மண்ட அதுங்களுக்கு கொழம்பி த்து கொயந்தைங்களுக்கு
தப்பான டிஸிஸன் எடுத்துர்வாங்க ஓ இதே எடுத்துக்லா
சரி நம்ம இத ஏட்த்துக்கலா இததா சொல்றாங்களேன்னு விசாரிக்க மாட்
கரெக்டா கைட் பண்ணு
ம் ம் அவுங்க கைய்லியே அத வுட்டுட்டோன்னா அவங்ளே விச சாரிச்சு விசாரிச்சு கூட சேரி இது
நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அது பெஸ்ட்டா இருந்தா நம்ம அதே கூட பண்ணி விட்டுலா ஒன்னு பிரச்சன இல்லையே
அவுங்ளுக்கு புடிச்சதா அவுங்க செஞ்சாங்கன்னா முன்னேறிடுவாங்க நம்ம எது திணிக்க கூடாது எதையு திணிச்சோன்னா அவங்ளால முடியாது
திணிச்சா அவுங்களுக்கு கண்டிப்பா புடிக்காது அது வந்து ஃபியூச்சர்ல அவுங்களுக்கு தா அஃபெக்ட் ஆகு அது வந்து நம்ம புரிஞ்சி பன்னி
என்னவோ தோழி அதுதா இப்போ இப்பொல்லா பசங்ளுக்கு தெளிவு இருக்குது ஓ நெறைய பசங்க இப்ப அந்த போன் இருக்கதுனால போட்டு கீட்டு எப்டியோ ஒண்ணு படிச்சு இதுதா வரு அதுதா பண்ண முடியு இது பண்ண முடியு கொஞ்ஜோ கொஞ்ஜோ சாதிக்கறாங்க ஆனா ஒரு சி லர் அவ்ளோ இல்ல அவங்க பேரன்ட்ஸ் வந்து இப்படிதா படிக்கணு அப்படிதா படிக்கணுனு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிறாங்க
இன்னுமு அந்த மாரி இருக்காங்க பேரண்ட்ஸ் அதுதா புரிஞ்சிக்காம இருக்காங்களே
அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லன்னா பசங்களே அதுக்கேத்த மாரி படிச்சுட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க
அவங்ககிட்ட கொஞ்ச பேசணு கொழந்தைங்க கிட்ட பேச போ புரிய வச்சாங்கன்னா நல்லாருக்கு
ம் ம் என்னன்னு கொஞ்ச உக்கார வச்சு பேசணும்னா எனக்கு இப்படிதா இருக்கு இததா படிக் முடியும்னா ஓகே படிக்கலா அப்டின் படிக்கலாஎங்க இப்பல்லா அப்டி இல்லையே பசங்க எல்லா அது பயப்படுறாங்க ஆனா ஒத்துக்குனா கூட ஒ ஆ ஒத் த்துக்குனா கூட பேரண்ஸ் வந்து சம்திக்கலன்னா அது ஒரு பய ஆது சப்போர்ட் இல்ல
இப்போ வந்து கொஞ்சோ இதுவு பே பேரண்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ போட்டிவ்வா இருக்கு எவ்வளோ நடக்குது எவ்வளோ தப்பு நடக்குது அதுல பய வந்துடுது பேரன்ஸ்க்கு பயப்படாம அவுங்க ட்ரஸ் பண்ணு கொழந்தைங்கல ட்ரஸ் பண்ணி அவுங்களுக்கு என்ன செல்ப் டிஃபன்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுக்கணு பாய்ஸா இருக்கட்டு ஈவன் பாய்ஸ் கூடன தப்பு நடக்கலயா கேர்ள்ஸோ பாய்ஸோ நம்ம வந்து செல் டிஃபன்ஸா இரு
யாரா இருந்தாலு செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து சு ம் சொல்லிக் குடுத்துட்டா பசங்க வந்து ப்ரீடமா இருந்ரு பயப்டவு நம்மளு வேணா
ஸ்பேஸ் குடுத்தா அவங்களுக்கான அந்த பேஸ வந்து அவுங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சொல்லதா போறாங்க நம்ம ஃப்ரெண்ட்லி நோவா எந்தா
ம் ம் கண்டிப்பா அதெல்லா சொல்லிட்வாங்க
பண்ண இந்த ஜென்ரேஷன்ல இல்லனால நம்ம ஜென்ரேஷன்ல மாறிடும் தா நெனைக்
ஆம்மா நீ இப்போ ஃப்ரெண்ட்லியா நம்ம பேஸ்னாதா
ம் ஹு
பசங்க வருதுங்க இல்லன்னா வரமாட்டேதுங்க மேரட்
எனக்கே ரெண்டு பசங்கங்க அந்த சின்ன வயசுதா அவனுக்கு அவனுக்கு எல்லாமே புரியுது
ம்
இது அதட்னா அவ வந்து அத டிபன்சிவ தா பண்றா
ஆமா அவங்க நெசன்சிக்கிறாங்க அது வந்து ஏதோ நம்மள திட்றாங்க நம்மள தா இது
அது ஞாபக வச்சுட்டு சொல்றா நீ இந்த வேடு யூஸ் பண்ண ஓ இந்த வேடு சொன்ன அது பயமாவு இருக்கு நம்ம பாத்து பேச வேண்டியதா இருக்கு
இப்ப கவனிக்கிறாங்க பசங்க என்ன பண்றது நம்ம ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிற்றோ ஆனா நம்ளுக்கே மறந்து போது ம் ம் ம் அத தா சொல்றே அவங்களுக்கு
ப்ள்ளா இருக்காங்க
நம்மதா ரொம்ப கான்சியஸா பேசணு ந ரொம்ப இதுவா இருக்கணு பசங்க கேட்ட அஞ்சு வயு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வர வரைக்கு என்ன பண்ற
சரி தோழி எனக்கு வேற ஒரு அழைப்பு வருது நா அப்பற பேசுற
ஓகே தோழி பாருங்க ம்